தோழா
அலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழா உங்களுக் கேக்குதா
ஆஹ் கேக்குது புறோ
உம் சாப்ட்டீங்ளா நானா நாப் நா போன் பாத் பத்துனு இருந்தன் இவ்ளோ நேரம் உம் நீங்க என்ன பண்றிங்க
ஆஹ் இப்ப இப்பதா அன்னி வீட்டுக்கு போயிட்டு வந்தன்
அப்டியா செரி செரி தோழா நீங்க எங்யாது டூர் போயிருக்கிறீங்ளா
போயிருக்கேனே
அப்டியா கொடைகானல் போயிருக் க்றிங்ளா நா கூட கோடைக்கானலுக் போயிருக்குறெ நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு உங்களுக்கு
டூ தௌசண்ட் நைன்டீன்ல போனே
அப்புடியா அவ்ளோ ஆயிச்சா ஏ ரீசன் அ ப்ப போலியா நீங்க எங்யுமே
இதனா போறதுதா இந்தோ அப்போ பொ ஃப்ரண்ட்ஸுங்க யாருமே எல்லாருமே கல்யாணொ ஆயிட்டு அப்பமா யாரு வர்ல
அப்டியா செரி செரி தோழா செரி தோழா அந்த எக்ஸ்பீரியன்ஸெ நீங்க சொல்லுங்க
ஆ ஹ போனது ஃபஸ்ட்டு வந்து இங்க வந்து ஆறு மணி கெளம்புனோ
ம்
அங்க கெளம்புனது வேலூர் சைட்ல சைட்லதா கெளம்புனோ ஏனா அந்த டிரா நம்புர ட்ராவல் போறவரு ட்ரைவரு ஜி அந்த ரூட்டு தா ஈஸினு சொன்னாரு
சேரி ப்ரோ ஆ செரி அதுல்லா போலா சொல்ட்டோ நம்ப அது இல்லாம ப்ரோ நாங்க நாஸ்டா சாப்ட்டோ ஒரு கடைல மதுரைல ஜங்ஷன் நின்டு செம்மையா இருந்துச்சு ஆனா புரோட்டா
ம் பொ பொரோட்டானா நல்லா நல்லா நல்லா இருக்கும்
இனில்ல நானு சாப்ட்டு இருக்கே ப்ரோ அந்த ஃபீல் எதுமே வர்ல ஆனா ஒரு புரோட்டா சாப்ட்டே ஏனா ரொம்ப சாப்டா வயிறு இதாயிரு கழக்கு அ ரு மாதிரி சொல்ட்டு சாப்புல்ல தோச சாப்ட்டே கல் தோச சாம்பார் சட்னி ப்பா வேற லெவல் ப்ரோ ஒருவாட்டி வேனா ட்ரை பண்ணுங்க நீங்ளு அந்த சைட் போனா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த ம துர னாளே இந்த புரோட்டா இந்த நாஸ்டால்லா நல்லா இரு நல்லா இருக்கு எனா அங்க வந்து ரொம்ப காரகாரமா சமைப்பாங்க ம் ம் செரி செரி செரி செரி செரி தோழா
அந்த டைம்லயே டீ ஸ்டால்ல போய் நின்டோம் அங்க போயிட்டு குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்ட்டுட்டு அங்கிருந்து கெளம்பணோம் கரெக்டா அஞ்சு மணிக்கு மல ஏறோம்
நல்லா த்ரில்லிங்கா இருக்குல்ல ம் ம் சரி தோழா ஹலோ ஹலோ ஹலோ அலோ ஹலோ
உம் ஹலோ